ஹலோ
ஹலோ
ஹலோ சிஸ்டர் கேக்குதா எப்டி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நானு நல்லா இருக்கே சிஸ்டர் றோ நா சாப்பிட்டன் சிஸ்டர் நீங்க சாப்பிட்டீங்களா
ஆ சாப்டாச்சி சிஸ்டர் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கி உங்க வீட்ல
காலையில வந்து எங்க வீட்ல வந்து அம்மா வந்து பீட்ரூட் பொரிச்சி அப்டியே அப்பாவுக்கு சாம்பார் வச்சி குடுத்து அனுப்பிச்டாங்க வேலைக்கி நா வந்து காலையில தோச ஊத்தி சாப் மதி த்துக்கு வந்து தயிர் டாரு அம் பால் சாதம் சாப்பிட்டுட்டேன்
பால் சாதம் எங்க வீட்ல காலையில தோசை சட்னி அந்த மாரி இன்னைக்கி எல்லாருக்கும் லீவ் ன்னால ரொம்ப ஃப்ரியா சமா இத நம்ம எல்லா செஞ்சது காலைல தோசை சட்னி வச்சிட்டு இப்பதா மத்தியானம் ரசமும் சோறும் உருளகிழங்கு பொரியலும் அந்த மாரி ஒரு பால் சாதம்னா என்ன சிஸ்டர்
பால் சாதம்னா ஒன்னு இல்ல சிஸ்டர் சாப்பட வடிச்சிட்டு காய்சி வச்சு பால் இருக்குல காச்சி வச்ச பால்ல சாப்பட்ல போட்டு உப்பு போட்டு அது கூட வந்து நம்ம ஊறுகா என பூண்டு ஊறுகா இல்லனா மாங்கா ஊறுகா அந்த மாரி
அது தயிர் சாதம் தானே அப்டி செய்வாங்க தயிர் சாதத்துக்கு தானே நம்ம வந் பால் பால் அப்டி ஊத்தி செய் வாங்ளா
ஆமா கொதிக்கவச்ச பாலு
ஓகே ஓகே ஆ அதுல வந்து உப்பு போட்டா நல்லா இருக்குமா ஆ கொஞ்சமா ரொம்ப த ட்ற ட்ரையாட்டு பண்ணுவீங்களா இல்லாட்ட அது குழ குழ அந்த மாரி இருக்குமா
ரொம்ப கொல கொலனு இல்ல ரொம்ப குள குளனு இல்ல ரொம்ப வந்து பொலப்பலன்னனு இருக்க கூடாது மீடியமா இருக்கணு சாதம் ஆமா ஆமா அந்த பால் வந்து அந்த சாதத்துல கொஞ்ச லைட்டா அப்சர்வ் ஆகுற மாரி
ஓகே ஓகே அப்ப சாதம் கொஞ்சம் நல்ல ம் வெந்திருகனு தானே அப்போ
ஆமா கொல கொலன்னு இருந்தா வந்து நம்ப கொல கொலன்னு இருக்க கூடாது
அதா இந்த மீடியம்னா நம்ம நா நார்மலா சாதம் வந்து கொஞ்சோ ஒரு இதாட்ட வடிப் போல்ல அப்படி இல்லாம கொஞ்சோ கூட ஆ ஆ கொஞ்சோ கூட வேக வெச்சு எடுக்கணு ஆமா ஆமா
அது விட
கொஞ்ச ஓகே ஓகே செரி சிஸ்டர் ம் அப்புற சொல்லுங்க சிஸ்டர் வேறன்ன
ம் நீங் எண்ட்ட நெறைய டிஃப்ரெண்டா இருக்க நெறைய விஷயோல்ல கத்துக்குவீங்க போல நேத்து என்னன்னா நெறைய சொல்றப்போ தெரில தெரிலன்னீங்க
ஆமா எனக்கு அது பிளான்ட்ஸ பத்தி இவ்ளோ அது வந்து ஒவ்வொரு எடத்துலயு நம்ம அவ்ளோ தெரியாது எனக்கு சும்மா கொஞ்சோ கொஞ்சோ அந்த மாரி பிளான்ட்ஸு வச்சு வீட்ல இதாக்கறது அதுதா தெரியு பெருசா எதுவுமே தெரிய இதா இப்பதா நெறைய கத்துக்குற மாரி இருக் குது எல்லார்ட்டயு பேசும்போது கொஞ்சோ நல்லா டிஃப்ரெண்டா இருக்குது எனக்கு
ஏ நீங் உங்க ஏரியால வந்து அந்த அளவுக்கு க்காதுன்னு நெனைக்கிறே அதனாலதா ஏன்னா நாங்க எ உங்க பே ச்சு ஸ்லாங்லயே எனக் தெரி யுது நீங்க வந்து அம் வேற ஒரு இதுல இருக்கற மாரி அப்டின்ட்டு ம்
ஐயோ நா அவ்ளோ மோசமா
இல்ல இல்ல மோசமா இல்ல நா அப்டி சொல்லல இந்த ஒரு சில இந்த ம் காய்கறி இது ந்த பத்திலா வந்து ஃபிளவர்ஸ் பத்தி ஒரு சில ஃபிளவர்ஸ்லா தெரியில இல்ல
ஆமா ஆமா ஆ சி ட்டி இல்ல நானு வந்து ஊர் சைடுதா ஆ கல்யாண முடிச்சது வந்து சிட்டிலதா ஆனாலு ஊர் சைடா இருந்தாலு அங்க அந்த அந்த அளவுக்கு அங்க அந்த அதெல்லா இல்ல ம் இங்க வந்து சுத்தமா இல்ல‌ சிட்டி சைடு சுத்தமாவே இல்ல அந்த மாரி அப்டியே ஆயிப்போச்சு ஆ பஸ் தாச்சு நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சு இருந்தது கல்யாண முடிஞ்சா ஒண்ணுமே அந்த ஒரு இது இல்லாம இருக்கு உம்
நீங்க என்னல்லா ஃபுட்டு ப்ரீப்பேர் பண்ணுவிங்க டெய்லிக்கு வீட்ல
டெய்லி வந்து ஆஹ் டிஃப்றெண்ட்டா அந்த அளவுக்கு நம்ம நார்மல் சாப்பாடு தா எல்லாரும் போல தோச இட்லி பூரி உம் அவ்ளோ தா பெருஸ் சா எங்க ஊர்ல வந்து கொஞ்சோ நிறைய வெரைட்டிஸ்ல்லா இருக்கு எங்க ஊர்ல வந்து பாலாட ஒரட்டி சக்கோலி அப்டின்னு சொல்லி அங்க உள்ள சாப்பாடு எல்லாமே டிஃப்ரெண்ட் நான் கல்யாணம் கழிஞ்சு வந்தேன் இங்க அது எல்லாமே டிஃப்ரெண்ட்
நீங்க நீ நீங்க வந்து அந்த வர அந்த வளர்ந்த அந்த சரௌண்டிங்கு அந்த கல்சர் வேற கலாச்சாரம் வேற ஆனா இங்க இரு வேற நீங்க பே
ம் ஆமா அப்ப அங்க வந்து ரொம்ப அங்க டிஷ் அதும் செரியில்ல பல டிஷ்சு பா போ மோஸ்ட்டா அது இங்க எங்க யாருக்குமே தெரியாது அந்த மாரி நாங்க வந்த நால்லா வந்த பெறவு அதுல்லா சொல்லி அது இதா இருக்கிறது தான் பாலாடன் சொல்றது நீங்க கேடு தேங்காப்பால்ல பச்சரிசி எல்லா பச்சரிசி ஊற வச்சி நல்லா அரச்சி அந்த மாரி ரொம்ப நைய்சா இருக்கும் ஆ அந்த ரொம்ப இதா இருக்கு நல்லா இருக்கு அது எங்க ஊர் மெயின் டிஷ்ஷே அதுதான் பாலாடதா
பாலாடை உம்
அது அவ்ளோ சாஃப்டாவு நல்லா இருக்கும் அதுவும் கறி கொழம்புல்லா வச்சி சாப்ட்டா யா அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் ம் நீ அது சக்கோலின்னா என்னதுன்னா எப்டி சொல்லுவீங்க தெரியுமா உங்களுக்கு
தெர்லையே இல்லையே
அ மாவு அரிசி மாவுல உருட்டி பெருசா அது இந்த ஊர்லல்லாம் செய்வாங்க உருட்டி கறிக்குழம்புல வந்து கறிக்குழம்பு பண்ணி அந்த மாவ வந்து வேக வச்சி எடுத்து அதுல
களி சொல்றீங்ளா இந்த கேவூரு மாவுல களி மாரி கின்றோமே அதுமேரி
ஆ காலி ஆ ஆமா ஆமா ஆமா ஆமா அரிசி மாவுல அந்த மாரி கின்றது து ஆனா அது களி வந்து ரொம்ப சாஃப்ட் டல்லா இருக்கு ஆ அது அப்டி இது அப்டி இல்ல இது வந்து கொஞ்சோ கட்டியா இருக்கு அரிசி மாவுனால அந்த கட்டியாயிரும் இரிவிரும்
அதான் நீங்க வந்து நர் அந்த குண்டால போட்டு நல்லா கெட்டி
ஆமா அந்த தண்ணிய வந்து நல்லஸ் ஆமா அது கூழு அது சாஃப்டா இருக்குது கூளு அ கட்டி இருந்தா கலியா களி எல்லாமே நல்லா சாஃப்ட்டா தானே இருக்கும் அழகா உருட்டி எடுத்துர்லாமே ஆ இது அப்டி இருக்காது இது கொஞ்சோ ஹார்டா தா இருக்கு இது வந்து வெ ட்டி எடுத்து அந்த கறி குழம்புல வச்சு அப்டி இங்க சாப்டுவாங்க ஆ எங்க ஊர்ல அத ரொம்ப சின்ன சின்னதா போடுவாங்க அது ரொம்ப ஒரு வாயிலயே அப்டி சாப்பிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு அது நல்லா இருக்கு
அ சரி அப்போ இடியப்பம்லாம்
ஆமாமா இடியாப்போ ஆ இடியாப்போ எல்லாமே செய்வோம் ஆமா இடியாப்போ போ அதெல்லா எல்லா எடத்துலயு ஆமா பிரியாணி பிரியாணி சென்னை ஸ்டைல்ல நம்ம நீங்க வந்த எங்க ஊர்ல வந்து ஸ்டெப்பு ஸ்டெப்பா அந்த மாதிரி அடுக்குறது கா ஃபர்ஸ்ட் ட்டு சா ரைஸ் போட்ருவோம் தனியா சா ரைச வந்து வடிச்சி எடுத்துருவோம் பிரியாணி அரிசிய நா ஆ அது மாரி எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ரைஸ் போட்டு அதுக்கு மேல குழம்பு ஊத்தி திரும்ப ரைஸ் போட்டு அந்த வெங்காயம் எல்லா பொறிச்சு போட்டு கேரளா ஸ்டைல் பிரியாணி மாரி எங்க ஊரு எங்க கொஞ்ஜோ கேரளா பக்க பாடர்னால அங்க எங்க ஸ்டைல்ல தான் எங்கோட இது இருக்கும் உம்
இப்ப இங்க வந்து இங்க செய்யற மாரி செய்வீங்களா
ஆ இங்க வந்து இங்க வேற இங்க உள்ளவங்களுக் இதுக்கெல்லாம் எங்க ஊர் பிரியாணி அது வந்து இனிப்பு பிரியாணி மாரி ஒரு இது இருக்கும் அங்க அதுல எப்படின்னா நறைய இனிப்பு பிரியாணின்னு சொல்லுவாங்க அவங்க அது ஏன்னா நெறைய வெங்காயத்த பொறிச்சு போட்டிருப்போம் அதுல கேரட்டு அப்றோம் வந்து நல்லா அந்த அண்டி கிஸ்மிஸ்லா இருக்கு தெரியுமா கேஷூல்லா இருக்குல முந்திரி முந்திரி அந் த அது எல்லா வந்து பொறிச்சு நெறைய போட்ருப்போம் அப்போ வந்து சாப்பிடுறவங்களுக்கு அது கொஞ்ச ஸ்வீட்னஸ் மாரி இருக்கும் கொஞ்ச செல்லிட்டு ஆ சொல்லுவாங்க இங்க அந்த மாரி இருக்காத்துல இங்க வந்து கோ இல்ல ஆமா இங்க எல்லா காரம் த அதுவும் ரொம்ப காரம தான் இருக்கு ஏன்னா அதுல இடையில இடையில் ஃபுல்லாவே கிரேவி நாங்க அதுல ஃபுல்லாவே சேத்துருவோம் ஆனா வந்து ஒயிட்டாவும் தெரியும் பிரியாணி க கொஞ்சே இதாகும் தெரியும் கிரேவி பட்ட மாரி அந்த மாரி இருக்கும் ரெண்டு மிக்ஸ் மிக்ஸட்டாட்டு இருக்கும் நீங்க எப்டி பிரியாணி செய்வீங்க
நெய்யில எண்ண ஊத்தி அந்த கறிப்பட்ட அது எல்லா போடுவாங்களா அதுலயே வந்து அந்த பட்டை கிராம்பு எல்லா வந்துரும் அதுலயே
ஆ எப்டி புரியல ஒரு நிமிஷம் சொல்லுங்க
எண்ண ஊத்தி கறிப்பட்ட பாக்கெட் ஒன்னு விக்குல பட்ட அது எல்லா மொத்தமா இருக்கும் அது மொத்தமா ஒரு அஞ்சு ரூபா பாக்கெட் விக்கும் அது வாங்கி போட் டு அது கூட வந்து பச்ச மொளகா ரெண்டு பச்சை மொளகா மட்டும் கீரி லைட்டா கீரி அதுல போட்டு வதக்
னா அந்த மாரி நார்மலா அந்த மாரி பிரியாணி ஓகே நீங்க அந்த ஸார்டிங் இது சொல்லமுலே அ அதுதான் அப்டிதான் இருக்கு அதான் கேட்டேன் ம்
ஆமா அந்த மாரி போட்டு வங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி நல்ல நல்ல ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது கூட வந் வந்து ம் கறி இருக்குல்ல கறிய போட்டு அது கூட மசாலலாம் சிக்கன் மசாலா அப்றோ வந்து வெறும் கார ம வெறும் மிளகா தூள் இருக்கும் அந்த பட்ட மிளகா தூளு அப்புறமேட்டு அது கூட வந்து நமக்கு தெம் தயிரு தயிரு ஆட் பண்ணிட்டு நல்லா லைட்டா மஞ்சாத்தூளு அதான் வெங்காயம் தக்காளி சொல்லிட்டனே சொன்ன இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுக்கப்புரோ இத போட்டுட்டு அப்புறமேட்டு ஆ
நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு போட்டுட்டு தா நீங்க வந்து இந்த வெங்காயம் தக்காளி போடுவிங்கல்ல
லைட்டா ஆமா லைட்டா அது முன்னாடி போட்டு கொஞ்சோ லைட்டா இது பண்ணன அதுக்கப்புற வேணானு
நாங்க எப்பவுமே வந்து ஆமா நாங்க எப்பவுமே ஃபர்ஸ்ட் வந்து இந்த பட் பட்டக்கிராம்பல்லா போட்டுட்டு அதுக்கப்ரோ வெங்காயம் நல்ல வெந்த பொறவு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே போடுவோம் ஆ அதான் கேட்டேன் இப்ப ஏதாவ டிஃப்ரெண்ஸ் இருக்கும் போல ஒவ்வொன்னும் ஒவ்வொரூ சே சின்ன சின்ன மாற்றங்கள் வரும்போது அதோட டேஸ்ட்டு மாறும்ல நமக்கு உம் ஆமா உம் உம்
அந்த மாரி போட்டு ஆ சீ ஃபுட்டு எல்லாமே சாப் டுவனே
ஆ என்ன புடிக்கு உங்ளுக்கு
எனக்கு ப்ரான் புடிக்கு பிடிக்கு பிரான் பிரான் பிடிக்கு ஆமா அது புடிக்கும் அப்புறமேட்டு வந்து மஞ்சுரம் இது பெருசா எங்க ஏரியில இருந்து புடிச் விட்டு வருவாங்க ஒரு மீனு பெருசா இருக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கு அது ஃப்ரை பண்ணி சாப்பறது புடிக்கு
ட்ரதுக்கு நல்லா இருக்கு ஆமா உம்
பாத்தீங்ன்னா வந்து
நான் எங்கக்கு ரொம்ப நண்டு ரொம் ரொம்ப புடிக்கு
நண்டா டா எந்த நண்டு கடல் நண்டா இல்ல நாங்க வந்து கடல் நண்டு சாப்ட்டமா மோஸ்ட்லி எங்க ஊர்ல வந்து பின்னா அப்டியே வந்து
அங்க அங்க ஆமா அங்க இருந்து உங்களுக்கு கெடச்சிரும்ல நாங்க இங்க பிஷ் மார்க்கெட்ல இருந்து வாங்குற நண்டுதா கடல் நண்டாதானே இருக்கு அப்போ அது
ஆமா வாங்க வாங்கது கடல் நண்டு விக்கு ஒரு சி ஆ வெளில ஒரு சில மார்க்கெட் வீட்ல வந்து இந்த மெரி புடிச்ச நன்
ஆ விப்பாங்க நறைய வக அது வந்து கடல் நண் டா இருக்கோன் ஆ து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ராலு ரொம்ப உம் அது ரொம்ப நல்ல இருக்கு அது மாரி எங்க ஊர்ல வந்து பிஷ்ஷூ ரொம்ப இஷ்டோ நான் இங்க விட எங்க சாப் விட எங்க ஊர்ல ரொம்ப பிஷ்ஷூ
ஹ நம்ம அப்புறமா செரி ந நா வேல வந்துருச்சு அப்ற பேசுறே ஒகே பாய்